ஹலோ சிஸ்டர் கேக்குதா
ஆ கேக்குது சிஸ்டர் வணக்கம் என்ன பண்றீங்க
வணக்கம் சிஸ்டர் இந்தா சும்மாதா சிஸ்டர் இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானும் வந்து கொஞ்சோ நெக்ஸ்ட் வீக் ஆயுத பூஜை வருதுறீங்களா அதனால என்னென்ன பண்ணலா அப்டீன்ட்டு வீட்ல கொஞ்சோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோ
ஆ ஓகே சிஸ்டர் என்ன பண்ணுவீங்க
ஆயுத பூஜா ஃபர்ஸ்ட்டு டே நெக்ஸ்ட்டு டே வந்து விஜயதசமிங்களா
ஆமா
ஆயுத பூஜைக்கு வந்து வீடெல்லா சுத்தம் அதே மாரி எல்லா ஃபங்க்ஷனுக்கோ பண்ணுற மாதிரி தான் சிஸ்டர் வீடெல்லா சுத்தோ பண்ணுவோ அப்புறோ வந்துட்டு நாங்க தறி பட்டற வெச்சிருக்கோமோ அதனால எல்லா தறியோ வந்து தொடச்சி ஆயில் ஆயில் போட்டு தொடச்சி வை
அப்டியா அப்ப நீங்க வந்து சாரி நெய்வீங்களா உங்க வீட்ல வீட்ல
ஆமா ஆமா சிஸ்டர்
ஓ சூப்பர் சிஸ்டர் அப்ப சாரீலா நெஞ்சு நீங்களே நெஞ்சு நீங்களே சாரீ கட்டிக்குவீங்க
ச அங்க இங்க பக்கத்துல ஒரு ஊர்ல இருந்து தான் சிஸ்டர் தகவல் எடுக்கிறோ போஓட்டி அவங்க கடைக்கே குடுத்துருவோம் சிஸ்டர்
ச சரி சரி உங்குளுக்கு தெரியுமா அதெல்லாம் பண்ண தெரியுமா உங்குளுக்கு இது
ஆ தெரியு சிஸ்டர் அப்புறோ ஆயுத பூஜ ஆமா சிஸ்டர் ஆயுத பூஜை வேற அடுத்த வாரோ வருதா ஆயுத பூஜ்ஜனாலே சம்மதா சிஸ்டர் மளிகை கடக்காரங்க மரம் அறுக்கறவுங்க விவசா இங்க இருந்து எல்லா ஐ டி கம்ப பணி வரைக்கோம் எல்லாருமே செலபரேட் பண்ணுவாங்க
ஆமா ஏனா வந்து க் ஆயுத பூஜன்றது வந்துட்டு எல்லாருமே இங்க எல்லா என்ன பண்ணுவாங்க நீங்க சொல்ற மாதிரி மொத நாள் வீடு வாசல் எல்லா கழுவி வுட்டு போர்வ தலகாணி எல்லா பாய் அலாசிப்போட்டு கிளீன் பண்ணுவாங்க பண்ணிட்டு அன்னிக்கு சாமி கும்புடறப்ப என்ன பண்ணுவாங்கனா மொதலே ஃபோட்டோஸ் எல்லா தொடச்சு கிளீன் பண்ணி எல்லா பண்ணிட்டு சந்தன குங்கும எல்லா வெச்சுட்டு எங்க பக்கோ வந்துட்டு இந்த படிலா இருக்கோல்ல அரிசியலப்போ இல்ல படி அது படி அறுவா ஆ இந்த ஐட்டம் எல்லாத்துக்கு சந்தன பொட்டு வப்பாங்க சைக்கிள் நாங்க சைக் இல்ல ஸ்கூட்டி வண்டி காரு எல்லா கழுவுவோ கொண்டு போய் கம்மாய் எங்க பக்கம் கம்மாய் இருக் க்கு கம்மாயில கொண்டு போய்ட்டு எல்லாத்யு நிப்பாட்டி கழுவி கிளீன் பண்ணி கொண்டு வந்து மறுபடியு எல்லாத்துக்கு சந்தனத்த அப்டி தெளிப்போ நல்லா இருக்கு அழகா இருக்கு அது பாக்கறதுக்கு வீடு ஃபுல்ல எல்லா எடமு சந்தன பொட்டு வச் ஹ்ம்
ஆமா ஆமா சிஸ்டர் நீங்க சொல்றது கரெக்ட்டுதா ஏன்னா சாமி வாழ்றதே நம்ம ஒர்க் பண்ற எடத் த்துயூ நம்ம ஒர்க் பண்ற பொருள் ரையு பொருள் ரையு நம்ம வொர்க்
அச்சுதா அதுதா நமக்கு சாமியே ஏன்னா அவ் அவ் அதெல்லாமே நம்ம பண் இருகறனாலதா நமக்கு நம்ளோட வாழ்க்கைய கரெக்டா வாழ்ந்துட்டு இருக்கோ
ஏன்னா அதுதா நம்மள வந்து கா காப்பாத்துது ஃபினான்ஷியலா வந்து நமக்கு சப்போட் பண்ணுது நம்ம நம்பறோ ஸோ ஆயுத பூஜைய வந்து நம்ம கொஞ்சோ கிரேண்டா செலிப்ரேட் பண்ணுனு வச்சுக்கோங்களே
ஹ்ம்
ஆனா என்ன ஒரு பிரச்சனனா ஆயுத பூஜ அன்னைக் க்கி நியூஸ் பேப்பர் வராது
ஆமா
ஆமால சிஸ்டர்
ஆமா அந்த ஒரு இது இருக்கு
வீட்ல இருக்கவங்க எல்லா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பைக்கு சைக்கிளு ஆஹ் அருவாமன ஆ டெய்லர்மிஸ் டெயலர் எல்லா வந்து மிஷின் வச்சுருந்தாங்கன்னா அந்த மிஷினு இந்த கொத் த்கரண்டி பண் இக்கவங்கல்லா இந்த ட்ரில்லர் மிஷினு கம்ப்ரசர்ரு மோட் ட்டரு இதுக்கெல்லா வந்து நல்லா தொடச்சு தொடச்சு பட்ட போட்டு சந்த அ நடுவுல வெச்சு குங்குமோ வெச்சு இன்னு பெரிய பெரிய கம்பெனிக்காரங்களா ஹோமமே நடத்துவாங்கன்னு
ஆமா நாங்க வந்துட்டு எங்க என் தம்பி எல்லா வந்துட்டு இப்போ வந்துட்டு ட்ரி பில் ஈ தா முடிச்சா முடிச்சுட்டு இப்போ இந்த வயரிங் ஒர்க் தா பாக்குறா சோ அந்த அந்த டூல்ஸ்க்க எல்லா வந்துட்டு சந்தனம் போட்டு வைப்பா எங்க அண்ணா வந்துட்டு பாத்தாங்க அவங்க அந்த கரண்டி அந்த இதெல்லா இருக்குல அந்த வேலைக்கு யூஸ் பண்றது அதெல்லா கிளீன் பண்ணி வெச்சு அதுக்கு சந்தனம் போட்டு வெச்சு சாமி கும்டுவாங்க இத எல்லாமே எல்லாரு அவங்கவுங்களோட பொருட் களுக்கு கரெக்கா எல்லா பண்ணுவாங்க என் தம்பி பத்ததுக்கு அவ விளட் அ பொருட்கள் இருந்த அதுக்கு கூட போட்டு வெச்சங்க எங்க பக்கம் எப்டினா எல்லாரு வந்து புக்ஸுக்கு வந்து சந்தனம் போட்டு வெப்போ ஆனா எல்லாறோ விஜயதசமி அன்னைக்கு அது விஜயதஸ் மி அனைக்கு எல்லாரு பண்ணுவாங்க நாங்க என்ன பண்ணுவோனா மொதல் நாள் ஆயுத பூஜை அன்னைக்கு சந்தன குங்குமோ வெச்சு எல்லா கும்டைலயே கும்ட்டுறுவோ விஜயதசமி அன்னைக்கு காலைல இட்லி க்கிறது அந்த புக்ல தா அந்த சாமி கொண் இருக்கற புக்கு காலா எந்திரிசோன அந்த புக்க எடுத்து அந்த புக் எடுத்து ஏதாவது ஒரு லைனாவது படிச்சிட்னோ அப்ப நல்லா படிப்பு வரும் அப்டின்னு சொல்லுவாங்க அப்போ நாங்க அந்த புக் எடுத்து அப்போ உக்காந்து காலைல எந்திச்சு அ முளிக்கிறது இந்த புக்கலதா முளிக்குவே அந்த மாரி கண்ண துறந்த புக்க பாத்து படிக்கனோ அந்த மாரி சொல்வாங்க எங்க வீட்லல
ஆமா ஆமா சிஸ்டர் வீட்ல இருக்கவங்க எல்லா வந்து வீட்ல ஸ்கூல்ல அப்றோ இந்த மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல்லா வந் து நம்ம விஜயதசமி வந்து செலப்ரேட் பண்ணுவாங்க புக்குக்கு வந்து குங்குமோ இதெல்லா வச்சு வருஷத்துக் ஒரு தாட்டி தானே விஜயதசமி வருது அ அன்னைக்கு மட்டு லீவு லீவ்வுட்ருவாங்க மொதல் நாளே வந்து அ சாமி கும்பிட்டு அது ஆயுத பூஜ் அன்னிக்குல தட்டு நறியா பொறி எல்லூர்
முக்கியமான பொருளே அந்த பொறிகடல தா அந்த பொறிகடல இல்லனா எதுவுமே இல்ல
நமக்கு தராங்களோ இல்லியோ அந்த பொருளுக்கெல்லா கொஞ்சோ கொஞ்சோ குடுத்துவுடுவாங்க
ஆமா நாங்காலோ ஸ்கூல் படிக்கனு எவ்ளோ எங்களுடைய ஸ்கூல்ல எல்லா பா கொண்டாடுவாங்கல்ல விஜயதசமி எல்லா அப்போலா வந்துட்டு எப்படா பொறி கொடுப்பாங்க பொரி சுண்டல் எல்லாமே குடுப்பாங்க ஸ்கூல்ல எல்லா லைன்ல கியூலோ பிள்ளைங்களோ எல்லாரோடு நின்று வாங்கி
ஆமா சிஸ்டர் ஏன்னா விஜயதசமி விஜயதசமிக்கும் ஆயுத பூஜைக்கும் ஸ்கூல் லீவா முந்தின நாளே வந்து கும்ட்டு்ருவாங்க
முந்தினாளே எல்லாமே குடுப்பாங்க எல்லா சாப்டுறது அ அந்த லைஃப் எல்லாம் வந்துட்டு இப்பவும் நெனச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு மனசுல மகிழ்ச்சியா இருக்கு
ஆமா ஆமா சிஸ்டர் எங்க வீட்டுக்கரு கண்டக்டரா இருக்காரு நம்ம பொங்கலுக்கு வந்து கரும்பு கட்டுற மாரி அவங்க பஸ் ஒரு முப்பது பஸ் ஓடுது சிஸ்டர் அவங்க கம்பெனியில முப்பது பஸ் லைனா நிக்க வச்சு அந்த சந்தனத்துல டிசைன் போடுவாங்க முன்னாடி கண்ணாடியில போட்டு கலர் பேப்பர்லாம் வந்து அப்டி கிராஸா கட்டி வா வாழை மரம் கட்டி அப்புறோ அந்த கரும்புல்லாம் வச்சு டிசைன் டிசைன லைட்டு போட்டு அந்த மு முப்பது பஸ்யு சு சுத்தி நிக்க வச்சு சென் சென்டர்ல ஓம வளர்த்துறாங்க சிஸ்டர்
அந்த மாரி பண்ணுவாங்களா எங்க பக்கம் என்ன தெரியும பண்ணுவாங்க அந்த மாரி ஒரு ஓனர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பத்து பதினஞ்சோ இருவதுதோ எத்தன வண்டி என்ன வண்டியோ பைக்க இருக்கட்டும் கார் அ இருக்கட்டும் காடைய்ஸிய இருக்கட்டும் இந்த மாரி என்னவ இருந்தாலும் செரி அந்த மாரி எல்லா வண்டிக்கு இதே நீங்க சொல்ற மாரி சந்தனம் இதெல்லாம் தெளிச்சு எல்லா நீட்டா பண்ணி மால வாங்கி போட்டு எங்க ஊர்ல உள்ள முக்கியமான அந்த கோவில்ல ரவுண்ட அடிப்பாங்க பெரிய பிரகாரம்னு சொல்லுவாங்க அப்டியே லைட் போட்டு வரிசையா வரும் அந்த வண்டி ஒவ்வொரு வண்டிக்கு பின்னாடி ஒரு வண்டியா இத பாக்கறதுக்கு பல மக்கள் வந்து நிப்போம்
ஆமா சிஸர் எங்க வீட்டுக்காரர் கூட வீடியோ கால் பண்ணாரு எங்க வீட்டுக்கார் கூட வீடியோ கால் பண்ணி மு முப்பது பஸ்க்கும் முப்பது புஸ்னிக்கா உடைக்கிறாங்க
அதுதான்
இல்ல அந்த சில்லற கசுல போட் ட்டு மேல கற்பூர வச்சு பத்த வச்சு அப்டியே சுத்துறாங்க அவ்ளோ அழகா இருக்கு சிஸ்டர் ஆயுத பூஜன்னா அப்டி கொண்டாடணு
அது ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா எல்லா வண்டிக்கும் ஒவ்வொரு வண்டிக்கும் அர்ச்சனை பண்ணுவாங்க
விஜயத விஜயதசமிக்கு கூட அவ்ளோ இருக்கு காது சிஸ்டர் ஆயுத பூஜை அன்னைக்கு அப்படி ஜே ஜே ஜேன்னு இருக்கு
ஆமா உண்மையாவே அதுதான் எல்லாருமே எல்லாரு வீட்லயும் ஒவ்வொரு வகையான ஆஹ் இதெல்லாம் செஞ்சு பழங்கள் மேக்சிமம் வந்துட்டு இந்த பேரிக்கா பேரிக்கா வப்பாங்க அன்னைக்கு அது ஏன் தெரியல எல்லா பக்கமும் கிடைக்கும் வாங்கி பேரிக்காய் முக்கியமா வைப்பாங்க வச்சு சாமி கும்பிடுவாங்க அவன் எங்க பேரிக்கா வெப்பாங்
செரி செரி சிஸ்டர் அப்புறோ அந்த அருவாமன அந்த வீட்டு வேல செய்யறவங்கல்லா பாருங்களே நெறைய பொருட்
சாயோ ஃபேம்லி சோ அந்த கருக்கருவால்லாருக் ஒன்னு கருக்கருவா அருவா அப்புறோ இந்த அருவாமன எல்லாத்துக்கு சுத்தியல் இந்த மாரி ஐட்டம்ஸ் இந்த மாரி ஐட்டம்ஸ்ல்லாருக்கு
அதுக்கெல்லா வந்து பட்ட போட அன்னைக்குதா சிஸ்டர் எல்லா கலுவோமே எல்லாத்
கழுவி நீட்டா தொடச்சி
ம் அப்புறோ வண்டி எல்லா வந்து முன்னாடி அவங்க எவ்ளோ அலகா அந்த சந்தனோல்லா போடுவாங்க சிஸ்டர் இந்த ஆட் டோல்லல்லா கூட பாருங்களே முன்னாடி வந்து சின்ன சின்ன வாழை மரமா
ஆமா ம் ஆமா அது பாக்குறதுக்கே ரொம் ப அழகாருக்கு குட்டி குட்டியா அழகாருக்கு பாக்குறதுக்கு அதுவு அந்த வண்டிகள்ல வந்துட்டு நம்ம வீட் ஃபஸ்டெல்லா அப்போ சைக்கிள் பைக்ல எல்லாருமே சும்மா அப்டி சந்தனத்த தெளிச்சிட்டு பொட்டு வெச்சிருப்போ ஆனா அவுங்க அந்த தெளிக்கிறதுலியே பெரிய பெரிய பஸ்ஸு அந்த இது கார்ல எல்லா அந்த கண்ணாடில அந்த அத தெளிச்சி வெக்கிறது டிசைன் டிசைன் அழகாக எல எலயாருக்கு பூ மாதிரி இருக்கு அந்த சந்தனத்திலியே அம்புட்டு ஒரு டெக்கரேட் பண்ணிருப்பாங்க பாக்குறதுக்கு அவ்ளோ ஒரு அழகாருக்கு ரகசியோ அப்டின் சொல்றது அதுதா தெரிஞ்சிக்கவே முடியாது நீ சொன்னாதான தெரிஞ்சிக்கலா
ஆமாதா சிஸ் டர் அ அந்த மாசம் மட்டுமே சிஸ்டர் ஆயித பூஜ வரு விஜயதசமி வரு கார்த்திக தீபோ‌ வர்
ஆமா எல்லாமே வரு பத் பத்தாததுக்கு நம்ம ஸ்கூல் படிக்கேல ஸ்கூலுக் கு லீவ் வு வரு எந்த மா நம்ம ஸ்கூல் படிக்கேல அதான பாப் போ எந்த மாசோ எத்தன லீவ் வருது அதுதா மொத பாக் குறது கேலண்டர் எடுத்து பாத்துட்றது எந்த மாசோ எந்த லீவ் வருதா முன்னாடி இந்த மாசோ இத்தன லீவா அப்ப இந்த மாசோந் தா நல்ல மாசோ அப்டின்றது நாங்கல்லா ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்துக்கிட்டு
அம்மா அம்மா இந்த மாசோ ஆயுத பூஜ வருதுமா விஜயதசமி வருத் தும்மா அப்டின்னு எங்க அம்மாக் ஆமா ஆமாடி புக்கெல்லா பழைய புக்கெல்லா தட்டி தூசு தட்டி எடுத்து வை பொட்டு போட்லா
ஆ நாங்க அப்டி தா விநாயக சதுர்த்திக்கு கொலக் கொட்ட வெவிக்கிறது வக வகையா கொலக்கட்ட ஒவ்வொரு வீட்டிலு ஒவ்வொரு விதமான கொலக்கட்ட செய்வாங்க அதுவு வந்து ரொம்ப நல்லா இருக்கு அச்சு வந்துருச்சு நாங்கல்லா அப்பலா என்ன தெருமா ப முவோ மாவு ஆட்டுக்கல்லு ஆட்டணு எங்க வீட்லல்லா பச்சரிமாவு ஊற வச்சு ஆட்டுக்கல்ல ஆட் டி அந்த அந்த மாவ நைஸ்ஸா ஆட்டி அத என்னப் பண்ணுவாங்கன்னா நெய்யு வெண்ணெயையு ஊத்திட்டு அதில இந்த மாவ ஊத்தி அப்டியே அடுப்புல வச்சு கிண்டணு கிண்ட கிண்ட சுருள சுருள சுருளா அது சாஃப்ட்டா மாவா வரு இப்ப தா அரிசி மாவு கெடைக்குது பெ பெனஞ்சிறோ இப்ப அப்டி கெடையாது அதுக்கப்பற கிண்டி சாஃப்ட்டா வரு அதுக்கப்புற அந்த பூரன செய்றோல அத உள்ள வச்சு இப்டி கையிலயே தட்டி எங்க அம்மா செஞ்சுக்குடுப்பாங்க அவ்ளோ டேஸ்ட்டாருக்கு இப்ப அரிசிமாவு வந்ததனால இருகிருது கொலக்கட்ட டைட்டா இருக்குது அப்போ அப்டியே சாஃப்ட்டா பிக்கைலயே அப்டியே பொழுப்பொழுன்னு வரு இப்ப அப்ட்லா இல்ல
சுண்ணாம்படிக்க கூப்புட்றாங்க போயிட்டு வந்தர்றே அப்பற கூப்பட்றே ஆ ஆ